எப்டி இர்க்கீங்க
லார்க்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லார்க்கங்க என்ன பண்ணிட் இர்க்கீங்க
நா வந்து என்ன பண்ணிட் இர்க்குனா தலக்கு எண்ண வெச்சுட்டு இர்க்கங்க
ஆ ஆமாங்க தலக்கி என்ன வக்கற்து வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனாவ வந்து பாத்தீங்ளா தலக்கி என்ன வெச்சீங்னா வந்து உங்க ஒடம்ல இருக்க சூட்டலா வந்து தணிச்சிடுங்க ஏன்ன நம்மோ ஒரு காலை காட்ட போட்டீங்னா தலைல வந்து பா்த்தீங்னா கப்புறமா ரொம்ப ட்ரை ஆயிட்டு அதுக்கப்னு எடுக்காடுன்னு சூட் ஆயிட்டு சில பேருக்கு வந்து ஓவ சூட்னால வய்றல்லா வலிக்குங்க ஒ அத வந்து நம்ம வந்து கரக்டா வந்து என்ன விக்கணு
ஆமாங்க அதனாலதாங்க நானுமே என்ன வெச்சுர்க்கே எனக்கு இப்ப வந்து கொஞ்ச பாத்தீங்னு ஒடம் வந்து கொஞ்ச அதிக்மா சூடாதாங்க இருக்கு அதனால தாங்க வெச்ச அதுல்லாம எண்ணய் வெச்சா முடிக்கு நல்லதுங்க அதே மரி எந்த என்ன வெக்கணுன்னா செக் கென்ன தாங்க வெப்ப நான் எப்பமே செக் எண்ண வெச்சா நல்லா முடி வளருங்க நம்ப கடைல விக்கிற எண் நீங்ள உட செக் எண்ண வெச்சா ரொம்ப நல்லதுங்க முடிக்கு ஒடம்பு குளிர்ச்யா இருக்கு முடியு ந நல்ல ஒரு இதுவார்க்குங்க நீங்க எந்து என்ன வெப்பீங்க
ஆமாங்க நா என்னஸ் சொல்லது சரிதாங்க நானு எங்க வீட்ல வந்து பாத்தீங்னா செக்குல அடச்ச தேங்கா என்ன தாங்க வே போ அதே மரி செக்க ஆடுவோங்க எங்க வீட்டுக் பக்கதுல வந்து பாத்தீங்னா தேட்னங் மற இருக்குங்க ரெண்டு எங்க அ இதுவுல அத இந்த தென்ன மரத்துல இருக்க காய தன்டிட்டு அந்த காய வந்து நாங்க வந்து வெட்டி ஒளந்துட்டு அதுக்கப்பறமேட்டு அதுல இருக்க தேங்காவ வந்து எடு உத்தே ஊச்சி குட்டி குட்டியா அரிஞ்சி மதபாடில காய வெச்சி தே அதே நாங்க வந்து க கடைக்கி எட்த்துட் போய் செக்காடி ஏத்திட் வருவோங்க செக்காடமோது இவ் தில வந்து கொஞ்சோன்டு வந்து ஆ லெமனு கொஞ்சோன்டு சக்கர ஏலக்காலா போடுவாங்க அத்னாலயே ன்ன வந்து கொஞ்ச வாசனா யாரு
அ ஆமாங்க லமன் போட்டா எண்ண வந்து நல்ல ப்யூரா அ வெள்ளயாருக்கங்க சுத்தமான எண்ண மாரி இருக்குங்க லமன் போட்டா நீங்க நல்லத தாங்க சேரிங்க நாங்ளு அந்த மார் தாங்க பண்ணோ
அப்றமா உங்க வீட்ல வந்து கலக்கா எண்ணயு அரைப்பாங்க அங்க கலக்காசி ரெண்டா கலக்கார்னாவே அரச்சு கல்லென்ன வெச்சிப்பீங்ளா இல்ல வெளியேர்ந்து தா வாங்கு
இல்லங்க நாங்க எங்கள் தந்தாங்க அ எங்க மாமாங்க நெல இருந்துச்சுங்க வேர்க்கட்ல போற்றது அதுக்கப்ற இங்க பெரியாம்மா வந்துருந்துச்சு சிங்க அப்பலா நல்ல கொஞ்ச வெலசில்தாங்க வேவ நற்யா வந்து பயிர் பண்ணுவாங்க அப்ப வந்து என்ன பண்ணுன்னா வேர்க்கல்லலா பறிச்சுட்டு அதுக்கப்ற கொஞ்ச நாள் வெரிக்கு அது அப்டியே வெச்சி யூஸ் பண்ணிந்து அடுத்த வர்ஷ சீச சன் வருல வேர்க்கல்ல போடோ அப்போ வந்துட்ச்சுனா எங்க எப்டியு கம்பல்சரி கொஞ்ச வேர்க்கல்ல இருக்குங்க அத என்ன பண்ணுனா செக் க்கச் வச்சுகோ ஆனா வரசம்புல்லாலா செக்கச் வச்சுக்க மாட்டோ கொஞ்ச நாளைக்கு தாங்க வரும் அத அச்சுப்போ இப்ப வந்து வெளச்சலல்லா ரொம்ப கம்மி யாயிச்சுல்லங்க எதுமே அவ்ளோவா வெளச்சல் இல்லல்ல அதனால இப்ப செக்கெல்லா அடிக்றதில்லங்க வீட்டுக்கு வரதே அதிசயம் கொஞ்ச தாங்க வருது அதனால இப்போ கடைலதாங்க வாங்கறோ செக்கெண்ணலா இல்
ஹ்ம் ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு இப்ப நெறையெடத் துல விவசாயம் பண்ணதே ஸ்டாப் பண்ணிட்றாங்க ரெண்டாவது பாத்தீங்னா அங்கங்க தண்ணி பிரச் சனயோருக்குங்க தண்ணி இல்லாத மோட்டர்ல போர்ருல்லாதா வந்து அஹ் இப்ப வந்து செடி வச்சாலு அதுக்கு தண்ணி பாஸ்னாதா நல் லா இருக்கோன்றதுனால அதே மாரி பாத்தீங்னா ஆட்களு இப்பலா வரத் தில்லங்கள் இப்போ விவசாயம் பண்ணோய் ஆஹ் இது பண்ணோனா கலக்காப்புடிங்றதுக்குட ஆள்கள் வரமாட்ட காங்க எல்லாரு வந்து பாத்தீங்னா அஹ் சென்னைக்கி வேலைக்கி போயிறாங்க இல்லனா‌ வே எதனா வேல செய்றாங்க இப்ப வந்து பாத்தீங்னா விவசாய பண்ணதுக்கு அந்த நாத்து நடத்துக்கு நெல்லுக்கு அதுக்கெல்லா ஆட்களே வர மாட்டுக்காங்க அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப டிமேண்டாருக்கு அத வந்து இப்ப நெறைய பேர் ஃபாலோவும் பண்றதுல்லங்க
ஆமாங்க ஆமாங்க இந்த மாரிதாங்க இருக்கு எங்க ஊர்லயு எல்லாரும் வேற வேலைக்கு என்னப் போர்றாங்ளே தவர இந்த மாரி விவசாயன்னா அவ்ளோ வரதில்ல அதே முன்னல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரு அவ்ளோ பேரு வேல செய்வாங்க இப்பல்லா அந்த வேலனா மட்டு யாரும் அவ்ளோ செய்றதேல்லங்க நம்ப வந்து இதுக்கப்றம் அவங்கவுங்க நல்ல விவசாயத்த செய்ணுன்ற ஒரு என்ன வரணுங்க எல்லாருக்குள்ளியு விவசாயி நல்லா இருக்கவங்ல்லா விவசாய பண்ணணுன்ற ஒரு ஆகுவமு வர்னுங்க
ம் அதே மாரி பாத்தீங்னா நம்ம வீட்லியே வந்து கொஞ்ச எடம் த்த வந்து நெலத்த வந்து அதுக் போ நம்ம வந்து வீடு கட்டம்போது கொஞ்ச எட விட்டுட்டா அந்த இடத்ல வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளியே வந்து நம்மளால பயிரு இட முடிய மாட்டிக பொருட்கள்லையு கத்திரிக்கா செடி தக்காளி செடியோ அஹ் அது மாரி இருக்கு குட்டி குட்டி செடிகள் அதுக்கு அப்மேட்டு அஹ் பாத்தீங்னா வாழை மர ரோ இதெல்லா வந்து வச்சு நம்மளே வந்து வீட்லியே வந்து இது பண்ணா நமக்கு வந்து அஹ் காய் களு கிடைக்கு அது வந்து சத்தாவு இருக்கு நம்ம வந்து யாரையு வந்து டிபெண்ட் பண்ணிரு க்கவேனா நம்ம அது மாரியு பண்லாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது நல்ல ஐடியா தாங்க நாங்களு அதே மாரி பண்றோம் ஆனா எடோ இல்லாதவங்க என்ன பண்ணலனா மாடி மேல மாடி தோட்டம் மாரி கூட நம்ம வச்சிக்கலாங்க மாடி தோட்டத்துலேயே கூட நம்மள இது சின் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செடிங்கள வச்சு வெ இது பண்ணலாங்க நீங்க அந்த மாரி எத்னா பண்றீங்களா
ஆமாங்க மாடிலே காபௌண்ட்ல வச்சி நல்லா தோட்டம் வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய மாடி தோட்டம் செட்டப்பல்லா இல்லங்க ஒரு சின்னதாக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு இறவது தொட்டி கொஞ்சம் க்ரோ பேக் வச்சுட்டு இருக்கோங்க சீசன் அப்ப ஆடி மாசம் வரும் இலன்னா அப்ப நாங்க வெத போடுவாங்க இப்ப ஒன்னும் ஆ டி மாசம் வரலனால வெத போட்லங்க ஆடி மாசப்போ வெத போட்டுட்டு அந்த செடிய வந்து நாங்க வந்து வளர்ப்போங்க அது மாரி பாத்தீங்க எங்க வீட்டுல வந்து தக்காளி செடி கத்திரிக்கா செடி அதுக்கப்புறமேட் பாத்தீங்கன்னா வந்து அவரக் கொடி இதெல்லா வந்து நாங்க பண்ணுவோங்க அதுக்கப்மேட் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இந்த பூசணிக்கா அதுக்கப்புறமேட் சொரக்கா அதெல்லாம் வந்து வெத போட்டுருக்கோங்க அது வந்துச்சுன்னா அது வந்து கொடியா வந்து அங்க பக்கத்துல இருக்க மரோ முள் போயிட்டு இருக்குங்க அதுல வந்து பட பட அதுக்கப்புற அதுக்கப்புறம் பாத்தா நம்ம அத வந்து செக் பண்ணிட்டு அப்பப்ப வந்து நம்மக்கு இடு பண்ணிருதாங்க அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரியலனு அங்க பாத்துகோங்க
உம் உம் பரவாயில்ங்க நீங்க நல்லா வீட்லயே விவசாய இருக்கற இடத்துல நல்லா ஒரு பயிர் பண்றீங்க ஏன்னா இப்ப இருக்குற காலகட்டத்துக்கு உணவு இந்த காய் சுத்தமான காய்கறிங்க எல்லா கெடக்கிறது கொஞ்சோ கஷ்டமா தாங்க இருக்கு எல்லாத்தலயு மருந்துெல்லா அடிச் சறனால நீங்க பரவாயில்லங்க ஒங்க வீட்லே வளத்து நீங்க அதவே சம்பா சமைக்கிறீங்க பரவாயில்லங்க நல்ல ஒரு சுத்தமான காய்கறி தாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது சரிதாங்க இ மாரி செய்யறதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி அந்த இது இருக்காதுங்க அது மாரி கெமிக்கல் ரசாயன உணவுங்கள்லா எதுவு இருக்காதுங்க அதனால வந்து இந்த காய்கறிகள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாரி நம்ம வீட்டுல தோட்டத்துல இயற்கை முறையில வந்து வளர்க்கற காய்கறிகள்ல வந்து நம்ம வந்து ஆ கொழம்போ பொரியலோ எதனா வீட்ல அத்மாஸ் செஞ்சால் அது வந்து ரொம்ப ரொம்ப சூவையா இருக்குங்க ஏன்னா வந்து அது அதுதா வந்து அந்த பர்ட்டிகுலர் உதவுக்கு வந்து இதுவே அந்த சுவையே கூட்டி குடுக்கங்க அதனால வந்து இது மாரி இருக்க தக்காளியோ இல்ன்னா கத்திரிக்காம் நம்ம செஞ்சு சாப்ட்டோன்னா அதுதக்க சுவையோ ஆ சந்தையில இருந்து வாங்கிட்டு வர அந்த ரசாயன காய்கறில இருக்குர சு வயோங்க வேறுபடுங்க சில டைம் வந்து சந்தையில இந்த வாங்கிட்டு வர காய்கறி நீங்க எவ்ளோவு வேக வைத்தாலு வேவாதுங்க ஆனா வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கற காய்கறிகல்லா ரொம்ப சீக்கிரமா வெந்துருங்க அதெல்லா பாத்தீங்கன்னா நல்லாவு இருக்குங்க அதனால வந்து நம்ம வந்து ஆ காய்கறிக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமா நீ சொ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறே மட்டு நாம வளத் ஆ மி மாடித்தோட்டத்துல வச்சு வரட்டா நம்ம கொள்ளதுங்க அதே மாரி பாத்தா நமக்கு நேரமு அதுல வந்து செல துல நமக்கு வந்து அது அந்த வந்து ஒருமான திருப்தியு மன இதுவுமே இருக்குங்க
சரி சரிங்க நீங்க சொல்றது நல்ல ஒரு இதுவாதாங்க இருக்கு இருக்கு நாங்களு இதுக்கப்புறோ அந்த மாரி பண்றோங்க நல்ல ஒரு ஐடியாதாங்க வேற என்னல்லா பண்ணுவீங்க நீங்க
அதுக்கப்றமா பாத்தீங்கன்னா வந்து நம வந்து ஆ என்ன பண்ணுவோனா இப்ப வந்து ஆ எங்க வீ வீட்டுகுல்ல வந்து பாத்தீங்கன்னா வேறகு பர்பி வச்சிருப்பொங்க அதனால வேறக அதுக்கு வந்து நா வந்து அதுக்கு தன் கா சாப்பாட்டதாங் சாப் இவுங்க சண்டே டைம்ம இருந்தால வறகல்லா வெட்டறதுக்கு கொண்டு போயு எல்லா வெட் வீட்ல்லா எதனா சொன்னஙக நா ரெண்ட போலந்து எடுத்துட்டு வந்து வந்துட்ட அடிக்கி வச்சுபோங்க மழ காலத்து கோயில தா வந்து இன்கேஸ் வந்து நம்மளுக்கு எரிவாயு தட்டுப்பாடு இருக்கு போது வந்து நாங்க வெரகு அடுப்பு செய் செய்வோங்க அதனால வேறகெல்லா இது பண்ணறது வந்து நானே வந்து போயி ஆ எல்லாத்தயு வந்து எடுத் வந்து வெச்சுபெங்க அ தடே அதே மாரி பாத்தீங்னா பக்கத்துல இருக்க தென்ன மரத்துலெல்லா மூல இடோச்சு நாங்க அதெல்லா எடுத்துட்டு வந்துட்டு எங்க தோட்டத்துல போட்டு வச்சுட் அதுக்கப்பெ வந்து ஒய்மேரத்துல வந்து அந்த கீச்சு தொண்ணப்பல்லா செஞ்சு வீட்டுக்கு தேவையான பொற்கல வந்து நாஙக கிச்சு அதே நாங்க யூஸ் பண்ணிப்போ
அதுவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வேல அதுவும பாத்தீங்கன்னா அது உடம்புக்கு வந்து ஆ அந்த வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஆரோக்கியமாவும் இருக்கும் வெளிய அவளுக்கு முக்கியம் காசும் அப்புற நம்ம அதையே வந்து செ செய்தி
ம் ஆமாங்க இந்த மாதிரி வீட்லயே நம்ம சின்ன சின்னதா எதனா வேலை செஞ்சும் நம நம்ம வந்து தனியா உடற்பயிற்சி எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க இதுவே நமக்கு வந்து நம்ம உட உடம்பு நல்ல ஆரோக்கியமா ஒரு சுறுசுறுப்பா இருக்குங்க இதுவே ஒரு நல்ல ஒரு உடற்ப் பயிற்சி மாதிரிதான் அங்க இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா வேலையும் செய்யறதுக்கு யோசிக்காம எல்லா வேல நம்ம சின்ன சின்ன வேலையே செய்யனுங்க யோசிக்க கக்காம எல்லாம் வேலயையும் செய்யணுங்க
ஆமாங்க ஆமாங்க வந்து சரிதாங்க நம்ம வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து நம்ம வந்து ஒழுங்காக கரெக்டான முறையில செஞ்சாலே நம்ம வந்து ஆ லைக் ஜிம்முக்கு போயோ இது பண்ணியோ உடர்பயிச்சு படாதங்க ஆனா அது தாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நடைபயிற்சி செய்ர்தயோ யோகா செய்யறதுல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அத வந்து இப்ப நம்ம அன்றாட வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் இந்த மாரி இருக்கிற வேலைகளை செஞ்சாலே நம்ம உடம்பு உள்ள இருக்கரவ்வந்து ஆ என்ன சொல்லது அந்த வேர் வ எல்லாம் போயது ஆனா ஓட்டம் வந்து நல்லா ஆரோக்கியமாவும் இதுவாவவும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு நல்லா பசிய எடுக்குங்க நம்ப நல்லா பசி எடுத்த பிறகு சாப்பிட்டா நம்ம உடம்புயே வந்து அது வந்து ஆ நல்ல ச அது வந்து நம்ம உடம்ப வந்து ரொம்ப சீராகவே வச்சுக்கோம் அது வந்து உடல் நலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது
சரி சரிங்க
உங்களுடன் பேசிய தொடர்புக்கு தரக்கு நன்றி என்ன முந்திய இன்னும் மாத்த சந்திப்புல
ஆ சந்திக்கலாங்க நன்றிங்க உம் ம்